ஹலோ
ஹலோ சொல்லுங்க என்ன பண்றீங்க
கேக்குதுங்ளா
ஆ சும்மாதா இருக்கங்க நீங்க என்ன பண்றீங் க
நானு வீட்ல தாங்க இருக்கே ஒங்களுக்கு என்னங்க லீவா இல்லனா ஆலுபு ஆஃபீஸுக்கு போகணுமா ம் அப்டிங்ளா விடுமுறை நாட்கள்ல எப்பிடி வீட்லயேதா இருப்பீங்களா
எப்பவுமே
வீட்லயே இருப்பீங்களா இல்ல வெளிய எங்கனா போவீங்களா
விடுமும் நா எப்பயுமே வந்து
சொன்
டு நா ஆசப்படுவே வீட்ல இருக்கு மாட் விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆ மேற்கொள்ளணு வெளிய நானு ரொம்ப விரும்புவே சோ இப்ப பெண்கள்ல பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு சோ அதிகமான பயணங்கள் ஒருமான அம்பரங்க ஒங்களுக்கு பயணங்கள் முட்ட புடிக்கும்ன
எனக்குமே பயணங்கள் புடிக்கு யாருக்கு தா பயணங்கள் புடிக்காம இருக்கு ஆ எனக்கு இந்த மலை பகுதிகள்ல வந்து பயணம் பண்றது ரொம்ப புடிக்கு ஏன்னா எனக் இயற்கை சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே அது நம்ம இயற் இயற்கையோட நேரோ வந்து அ செலவிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மன அள அளவுல வந்து ரொம்ப ஒரு நிம்மதிய வந்து தரும் அந்த ஒரு அந்த ஒரு உணர்வுக்காகவே நான் பயணங்கள வந்து மேற்கொள் கொள்ளணும்னு சொல்லிட்டு நறைய வந்து பயணங்கள வந்து அ என்னால முடிஞ்ச அளவு க்கு போயிட்டு வர முயற்சி பண்ணுவே ம் கடசியா மலை சா த இடங்களுக்கு வந்து பயணம் பண்ண அப்ப எனக்கு மனசு அளவுல வந்து ரொம்ப ஒரு உத்வேகத்த வந்து எனக்கு வந்து குடுச்சு குடுத்துச்சி அந்த பயணம் ஆ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் மோது எத பத்தி யாது நம்ம நெனைத்து கொண்டே இருப்போம் ஆனா வெளியே நாலு எடம் போகும்போதுதா நம்மளோட மனசும் செரி உடல் ரீதியாவும் செரி நறைய நன்மைகள வந்து என்னாலுமே ஃபீல் பண்ண முடியுது சோ எனக்குமே பயணங்கள் வந்து ஆ ஆ ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி எடங்களுக்கு போனா புடிக்கு அ அப்டின்னு உங்களுக் க்கு எந்த மாரியான எடங்களுக்குல்லா நீங்க பயணம் பண்ணுவீங்க அப்ப எந்த சொல்லுங்க சொல்லுங்க
ஆமாங்க இப்ப எனக்கு எனக்கு பா குறிப்பிட்டு சொல்ல முடியா அத்தாங்க காடுகள் இயற்கை சார்ந்த எடங்களுக் க்கும் போகும் போணு அப்டின்னு நெனைப்பேங்க அப்புறோ இருக்கற மற்ற கலாச்சாரங்கள் எப்படி அ ஊர்லல்லா எந்த மாரி மாரியான ஊருங்க அப்டின்னு சொல்லி பாக்கணும்னு ரொம்ப அ அதன வந்து வே வேறு தரத்துக்குமே போயி அங்க என்ன பண்ண ராங்க அன்றாட தேவைகள் அன்றாட அ இதெல்லா எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லி தெரி
அத தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வோ அதிகமா இருக்கு
ஆமாங்க கரெக்ட்டுங்க எனக்கு அதிகமா இருக்குங்க சோ சோ அதிகமா பயணங்கள் மேற்கொள்றது எக்ஸ் சொல்லுவேங்க ஏன்னா நம்ம ஒடம்பு நமக்கு ஒத்துழைக்கு
நம்மளுக்கு வந்து ஒரு அ நம்ம ரயில் பயணங்கள் வந் து மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு கொஞ்சோ வந்து ரொம்பவே வந்து சுலபமா நம்மளால போக முடியு ஆனா வந்து நம்ம பேருந்து உள்ள போகும்போது, அந்த அளவுக்கு வந்து அ ஒரு உடல் ரீதி யா ரொம்ப வந்து வலி வந்து நம்மளுக்கு இரவு நேரங்கள்ல வந்து தூங்கும் போது கெடைக்கு அதனால ரயில் பயணங்கள் வந்து ஒ ரொம்ப நல்லதுன் எனக்குமே அது அந்த கருத்து வந்து இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க பயணத்த பத்தி நீங்க சொ சொல்லுங்க ரயில் பயணங்கள் ரொம்ப விரும்பி போவீங்க வேற என்ன பயணங்கள், நீங்க விரும்பி போவீங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அதாங்க இப்பரைது மட்டு இல்லாம இந்த காரு அந்த மாரி இடங்கள்ல போம்போது, அது எனக்கு நம்ம அதிகமா நம்மளுடைய பாக்கு பொழுது ஒரு சில விஷய நீங்கள் பாக்கணு அப்டிங்கற ஒரு ஆர்வத்த ஏற்படுத்துங்க சோ அத பாத்துட்டு நா எனக்கு நேர கெடைக்கு கு போது அந்த நேரங்கள்ல அந்த இடத்துக்கு போவனக்குல்லா போய்ட்டு வண்டிய சோ நீர் வீழ்ச்சி, அந்த மாரி இடங்கள்லா வந்து நம்ம போய் பாக்குபோது ரொம்ப அப்பவே ஒரு நல்ல ஒரு அமைதிய குடுக்கு
ஓ நல்ல ஒரு உணர்வு தரு நம்மளுக்கு. நீங்க சொன்னது கரெக்ட்டாதா இருக் இருக்குங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி பயணங்கள் வந்து ஆ மேற்கொள்றது நல்லதுதா ஆ நம்ம வந்து காச வந்து நம்ம சம்பாரிக்கிறோ அத நம்ம சும்மா சேமிச்சு வைக்கறதுனால சேமிச்சு வக்கணு ஆனா ஏ இப்ப சேமி த்து வைக்கிறதுக்காக மட்டும் தா, நம்ம வந்து உழைக்கணுன் கெடையாது. அத வந்து நம்ம செலவு செய்யணு இந்த மாரி நம்மளுக்கு வந்து காசு வந்து அ செலவு செய் செஞ்சு இந்த மாதிரி ஒரு மனசுக்கு நிறைவா ஒரு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது போய் பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நம்மோட வாழ்க்கைய வந்து வாழ்ந்த மாதிரி ஒரு ஒரு இது கெடைக்கு நம்மளுக்கு அ. இதுவே நம்ம வந்து எதுவு கொண்ட்டு போக போறதில்ல அதனால இருக்கிற வரைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பயண பண்ணு போது நம்ம நெறய விஷயங்கள் கத்துக்கலா அந்த நெறய விஷயங்கள் கத்துக்கறதுக்கு காச செலவு பண்ணலா தப்பு கெடையாது. நம்ம வீட்டுக்குள்ளயே இருக்கு போது நம்மளுக்கு அந்த அளவு வந்து பெருசா எது கெடைக்க போறதுல்ல அ வீடு முக்கியம்தா வீடும் வீடு வீட்டுக்குள்ள எவ்ளோ செய்ய வேண்டிய வேலைகளு செரி நம்மளுக்கு ஒரு அ ம் நம்ம நம்மளுக்கு வந்து வீடு எதுக்கு யூஸ் ஆகு சாப்பறதுக்கு, தூங்குறதுக்கு மகிழ்ச்சி சியா வீட்டுக்குள்ளயும் இருக்கலாம். அது தாண்டி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துல ஏ ஒரு ஒரு நான்கு இல்ல ஐந்து பயணங்கள்ளாம் மேற்கொள்ளலாம் அதுக்கும் மேல நம்மளால முடிஞ்சுச்சுன்னா நம்ம மேற்கொள்ளலாம் மு முடிந்தளவு ஒரு நான் நான்கு இல்ல ஐந்து பயணங்கள் வந்து நம்ம போறது வந்து நல்லதுன்னு எனக்கு க்கு தோணுது உங்களுக்குமே பயணங்கள் ரொம்ப புடிச்சுருக்கவே நியாயம் நல்லா இருக்குறது உங்களுடைய கருத்துக்கள் வந்து நானு கேக்கறதுக்கு
நல்லதுங்க சோ அந்த பயண என்னென்ன உங்களுக்கு அடுத்த பொழுதுபோக்குங்க
எனக்கு வந்து வீட்லருக்கு போது ஆ என்ன பண்ணுவே கொழந்த இருக்கா எனக்கு அவன பாத்துக்கறதுலயே எனக்கு டைம் வந்து போயிடு அது க்கு மீறி வந்து டைம் இருக்கு போது செடிகள் வந்து கொஞ்சோ செடி எல்லா வளக்குறே அந்த செடிகளுக்கு வந்து உ தண்ணி ஊத்தறது அதுக்கு அத வந்து நம்ம முறையா பராமரிக்கறது அந்த மாரி வேலை கள் வந்து செய்வ வீட்டுலயே நா இருக்கு போது எனக்கு கெடைக்கற நேரத்துல வந்து இந்த பூஜை விஷ்யங்கள்லா வந்து பண்ணுவ கொஞ்சோ பூஜ ரூம் எல்லா வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு பூஜை அறைய வந்து கிளீன் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்ன்னா ஆ சாமிக்கு வந்து வெளக் ஏர்த்தது சரி பூ வெக்கறது சரி, அ அந்த மாரி விஷயங்கள பண்ணுவ அப்பரோ வீட்ட வந்து முடிந்தளவு நா வந்து சுத்தமா வெச்சுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவே எந்தளவு நா வந்து சுத்தமா வச்சுக்கரனோ அந்தளவு என்னோட என்னோட மைண்டுமே அ சுத்தமா இருக்கு அப்டின்னு எனக்கு ஒரு நம்பிக்க அதனால என்னால முடிந்தளவுக்கு வந்து வீடயு சரி ஆ ஆ சுத்தி இருக்குற எடங்களையு சேரி நா வந்து சுத்தமா வெச்சுக்கறதுக்காக முயற்சி பண்ணிட்தா இருக்கே அதுல வந்து ஓரளவு என்னால பண்ண முடிது கொழந்த இருக்கவே கொஞ்சோ வீட்ல வந்து தம்பி வந்து எல்லாத்தையு கலச்சிட்டேருப்பா சோ அதனால எடுத்து எடுத்து நா வெச்சுட்டே இருப்பே அவனு கலச்சு ட்ருக்கா ஒரு பக்கோ இருந்தாலுமே முடிந்தளவு வந்து நம்மோ அ பொருட்கள வந்து கம்மியா பயன்படுத்தனா ஓரளவு நம்ம சுத்தமா வெச்சுக்லா அந்த விஷ்யோவந்து நா அத ஒரு ஒரு பழக்க வழக்க மாவே நா வந்து பண்ணிட்ருக்க அ செடி வளக்குறது சேரி வீட்ட வந்து சுத்தமா வெச்சுக்கா சேரி இத வந்து நா ஒரு பழக்க வழக்கமாவே பண்ணிட்ருக்கே அ இது எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி வந்து தருது நீங்க உங்களுக்கு எப்டி உங்களுக்கு வந்து பொருட்கள் நெறைய வாங்க புடி க்குமா இல்லன்னா வந்து வீட்ல வந்து குறைவான பொருட்கள வந்து சுத்தமா வெச்சுக்கணுனு நெனப்பீங்ளா எந்த மாதிரி நீங்க நெனப்பீங்க
ஆ எனக்கு பாத்தீங்கன்னா குறைவான பொருட்கள் தா பொருட்கள்லா வாங்கணு அப்டின்னா அது வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ளால கரக்டா வந்து மெயின்டென் பண்ண கரக்டா வந்து செரி சொல்ல முடியாதுங்க சோ குறைவான பொருட்கள் தேவையான பொருட்கள் மட்டு இருகிறது தா என்னோட விருப் பமு கூட சோ தேவைப்பட்டாள் வாங்கலாம் ஆ தேவையில்லாத பொருட்கள அதிகமா நா வாங்க மாட்டேங்க அதுக்கு காரணமு என்னென்னா நம்ம வீட கரெக்டா நம்ளால வந்து பாத்துக்கம நமக்கு இருக்குற வேலைப்பளுக்கு அந்த ஒரு விஷ்யமு நம்ம க சரியான ஒரு விஷ்யத்துல பாத்துக்க முடியாது அப்டிங்கிறத்தா நானு நெனை க்கிறேங்க. சோ என்னுடய அத தவிர பாத்தீங்கன்னா மற்ற பொழுதுபோக்குகள்
ம். ம மத்த பொழு பொழுதுபோக்குகள்ன்ற எதுமே கெடையாதுங்க இது இது செய்யத்துக்கே எனக்கு வந்து நேரோ கரெக்ட்டா இருக்கு அ டைமு வ இப்ப நேரோ வந்து எங்கென க்கு வந்து அ வீட்டு வேல குழந்தையப் பாத்துக்கறது இது தாண்டி கொஞ்சோ கொஞ்சோ பொழுதுபோக்கு இருக்கு. இன்னு எனக்கு வந்து என்னோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போ அ போகும் போகும் பட்சத்தில் எனக்கு நேரம் இருந்தால் எதையாவது நான் வந்து படிப்பே புக்ஸ் அ புத்தகங்கள் வந்து ந றைய படிப்பே அத வந்து என்னோட பொழுதுபோக்கு அது நேரம் இருக்கும் போது நா படிப்பே, அவ்ளதாங்க.
நல்லதுங்க.
உங்ககிட்ட பேசன்து ரொம்ப நன்றிங்க மீண்டும் பேசலா.
ரொம்ப நன்றிங்க மீண்டும் பேசலாங்க ரொம்ப நன்றிங்க.